ஆ கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா டி வி பாத்துட்டு இருக்கே
அப்படியா ந நானு இப்பதா ஒரு டீ குடிச்சேன் தலை வலிக்கிற மாரி இருந்ச்சு நம்ம எப்பவு பதினொரு மணிக்கு குடிக்கிறதா இனிக் கொஞ்ச லேட் ஆயிச்சு வேல இருந்ததுனால சரி டி வி போடுவோமேன்னு பாத்துட்டு இருக்கே நீங்க என்னா டி வி பாப்பீங்க நா இந்த சீரிஸ் நம்ப அட்வான்ஸா முன்னாடியே பாத்துக்கலாம்ல ஆப்ல அது பாத்துட்டு இருக் க்க விஜய் டி வி சீரியல்ஸ் எனக்கு புடிக்கு சன் டி வி ல எங்க அத்த பாப்பாங்க நா சும்மா உக்காந்து பாப்பே நீ என் டி வி ரொம்ப புடிக்கு நானு அதுலயே தா பாத்துக்ட்டு இருக்கே போ சிறகடிக்க ஆசை பாத்துட்டு உக்காந்துருகே
பிறகு நா வந்து கண்மணி அன்புடன் அது பாத்துட்டு இருக்கே
ஆஃப்னுன் சிரியல்ல அது அது அம்மா வீட்ல பாப்பாங்கன்னா அம்மா வீட் டுக்கு போனனா மதியானம் டைம்ல ஓடிட்டுக்கு
அம்மா வீட்ல பாததுலதா செரி அத பாக்கலானு சொல்லி அப்டே போட்டுட்டு இருக்குறே செரி எல்லா வேலையும் முடிஞ்சு செரி கொஞ்ச நேர நம்ம பா க்குலாமே டி வி ன் வேற என்னல்லா பாப்பீங்க நீங்க
நா எப்பவு கால்ல என்னா பண்ணுவே சாப்டுவேனா கால்ல வந்து நானு அத்தியு உக்காந்து சாப்டுட்டு இருப்போ
ம்
அந்த அந்த ஹாட்ஸ்டார் வச்சிருவே வச்சது சிறகடிக்க ஆசை பாப்பே ஐயனார் துணை பாப்பே
அதுவு சூப் ப்பரா போகுது ஐயனார் துணை நல்லா போகுதுல ஆமா ஆனா எனக்கு அத விட எனக்கு அத விட வந்து அழகே அழகு இருக் ல்லா
அததா நெக்ஸ்ட் சொல்ல வரே
அது எனக்கு ஏதோ ரொம்ப புடிக் இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போகுது எனக்கு அது அந்த மதி கேரக்ட்ர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு
அ நறைய ஃபேம்லா இன்னமு இருந்துட்டு தானமா இருக்கு அப்டில்லா அது கரெக்டா இது வரைக் எந்த சீரியலயு போடுவாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு போடுவாங்க ஆனா
ஆ ஆமா ரொம்ப கரெக்டா போட்றாங்க ஆனா இன்னுமா இந்த மாரி இருக் ப்பாங்கன் இருக்குது
இர் அதாது இருக்கறாங்க ஆனா இது வந்து இதுங்க ஃபுல் டைமா மாமனார் மாமியார அப்டியே இருக்காங்க ஆனா அப்டி இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு சிலர் இருக்கவு செய்றாங்க இப்ப அதுங்க பண்ற கேரட்ர்ல ஒரு சிலர் நம்ப மாமியார் பண்ணுவாங்க தா ஆனா ஃபுல்லா என்ன இருவத்தி நாலு மண்நேரமு அப்டே இருக்கற மாரி காட்றானுங்க
ஆமா ஆனா அந்த டைம்னா அப்ப ரொம்ப மோசமா இருந்துருக்குல்ல
கண்டிப்பா அந்த டைம்லா ரொம்ப மோசோ இப்பல்லா நம்ப படிச்சிட்டோ இது பண்ணிட்டோ கொஞ்ச ஏத்து பேசுறோ இப்ப நம்ப அம்மா சைட்ல்லா நம்ப அம்மாலா வந்தவங்கல்லா
ஐயோ எங்க அம்மாலா ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க எங்க அம்மா சொல்லுவாங்க
ஆமா
எங்க வீட்ல அப்பா சொல்றத விட அவுங்க அ தாத்தா அவங்கலா சொல்றதா பயங்கர இதா இருக்கும் ஆனா இந்த மாரி இதுக்கு இந்த இந் இந்தளவுக்கு இருக்குதான் தெரில ஆனா இதுல இருந்து கொஞ்சோ இருக்கதா செய்யு அந்த மாரிதா இருக்கு அவுங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாரி தானே இருக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா
ம்
ஆனா அவுங்க சொல்ற ஒரு சி சில ஒரு சிலத அவுங்க பண்றதுல்ல நம்ப வீட்லியுமே அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு ஒன்னு ரெண்டு அவங்களு சொல்லுவாங்க நம்ப வீட்டு்லியு நடக்குது ஆனா அவுங்க ரொம்ப கொடூரமானவங்களா காட்டுறாங்க நம்புளுக்கு அந்தளவு இல்ல அவ்ளோதா
அவ்ளோ தா ஐய்யோ தப்பிச்சோ
எனக்கு இந்த ஒ ரு அந்த அந்த சீரியல்ல ஒரு ஒரு வாட்டி ஒரு பார்க்கிங்கா இதுக்கு போவுங்கள தீம் பார்க்குக்கு
ஆம்மா
அப்ப எல்லாரு வெத வெதமா ஆட்ரு பண்ணுவாங்க
ஏ ஆமா ஐயோ எனக்கு அந்த சீன் பாத்து ரொம்ப இதா இருந்துச்
எனக்கு அது நா ஃபீல் பண்ணியிருக்கப்பா நம்ப ஆசப்படுவோ எனக்கு பிரியாணி ரொம்ப புடிக்குமா அப்ப இதே மாரி நடந்துருக்கு அப்டியே எனக்கு அந்த சீன் ஃபீல் ஆச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ச்சு எல்லாரு வெதவெதமா சொல்லும் போது அந்த மருமவ சொல்லும் போது டக் குன்னு அவுங்க ஏன் அத சாப்புற நாங்க தா சப்பத்தி ஆட்ரு பண்ணறோமே அத ஷேர் பண்ணி சாப்டுவோமேனு
ம் அது ரொம்ப இதா இருக்கோ அந்த மாரிலா நானு அத ஃபீல் பண்ணதில்ல ஆனாலு அத பாக்கம்லே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது
ச்சிருக்க அதுக்கப்றோலா இன்னு ஏன் ஹஸ்பண்ட் அது இது பண்ணிட்டாரு நா ஒரு டைம் அது மாரி பண்ணாங்க ம்
சின்னா சொல்லனு
இல்லல்ல முன்னாடி அளவுக்குல்லா இல்லப்பா இப்ப எல்லா எல்லா படுச்சுட்டாங்க இப்ப யாரு மா மாரு மேரோல்லா இருக்குறல்லா ஒரு சிலர் தா
ஆமா ரொம்ப கம்மி
ஃப்ரெண்டுங்கல்லா எத்தன பேர் தெரிமா வராங்க ஒன் வீக்லேயே சண்டங்றாங்க பிரிஞ்சுட்டன்றாங்க
அ ஐயோ அது ரொம்ப
இப்ப எல்லா சேந்த இப்ப எல்லா எல்லா பிரைவசி எதிர்பாக்கறாங்கப்பா ஒரு நாங்க பிரைவசியா இருக்கணு நீங்க அதா தள்ளி இருந்து கோங்க ஒரு ரெண்டு வீடா தள்ளி இருந்துக்கோங்கன் நனைக்குறாங்க
ஆமா ய அடுத்த வீட்ல கூட இருங்க ஆனா வந்து கூடவே இருக்கு வண் டான் ம்
அதுக்கேத்த மாரி இருக்கணு பா இப்ப அவங்க ஆசப்பட்டு ஒண்ணு செய்வாங்க இவங்க ஆச ஆசப்பட்டு ஒண்ணு செய்வாங்க அவங்க செய்யு போது ஆ இவங்க சாப்புறதா அவங்க சாப்புட்ணு அவங்க சாப்புறதா இவங்க சாப்புனு அது புடிக்குமா நமக்கு
ம் மா நா வந்து ஃபீல் பண்ணதுன்னா அவுங்க ஆம்மா நா நா ஃபீல் பண்ணது எப்டின்னா அவங்க நம்மளுக்கு பசிக்கு அப்ப அவங்க வீட்ல இருக்க நா இருக்கம்போ அந்த மாரி இப்பதா நா வந்து எங் கூட ப அவங்களுக்கு கூட பெறந்தவங்க இருக்குறாங்க அப்ப ரெண்டு வீட்லயு மாறி மாறி இருப்பாங்க அப்போ நா ஃபீல் ல தான எனக்கு பசிக்க போ என்னால சாப்ட முடியாது
அதே நா இங்க இப்போ நானு எ ஹஸ்பண்டு வந்து எங்க அத்த ஊருக்கு போய்ட்டாங்கனா அவரு கூடயே நா சேந்து உக்காந்து சாப்ட்ருவ இவங்க என்னன்னா அவ சாப்டட்டு அவ சாப்டட்டு பைய சாப்டட்டு ஃபஸ்ட்டு அப்டின்னுவங்க எனக்கு அப்ப செல நேத்துல பன்னெண்டு பன்னெண்ரைக்கலா வயித்த பெறட்டு
ஐயயோ என்னால முடியாது ச நா அது ரொம்ப ஃபீல் பண்ணது அது ஆமா
அவரு கூட சாப்புன்ணுன் நா நெனப்பே சரி போய் சாப்ட்ருவோ வேணா வெ நம்ம கால்லே இருந்து தண்ணில நிக்கிறோ இதுல பண்றோ ஆ இவுங்க என்னன்னா டக்குனு ஏ அவ் அவ வரட்டுமே அவ சாப்டட்டுமே அவ சாப்ட்டதுக்கு அப்புறோ நா அன்னிக்கு இப்டிதா இப்டில்லா இருந்தாங்க நா மாத்திட்ட எல்லாத்தையு பத் விட்டா மணி ஒம்பதாய்டு சில நேரத்துல அவங்களுக்கு இப்ப அவங்க வந்து வெல்ல வேலையா இருப்பாங்க ஒரு டைம் சீக்கிரோ வருவாங்க லேட்டாவு
ம்
அவரு சொல்லிடுவாரு நீ எப்ப பசிக்கிதோ சாப்ட்ரு எனக்கெல்லா வெய்ட் பண்ணாதன்னு அவரு கல்யாணத்துக்கு முன்னாடியு சொல்டாரு கல்யாணோ ஆன ஸ்டாட்டிங்லயு சொல்ட்டாரு
ஆ அது இப்ப உள்ள ஹஸ்பண்ட்ஸ் கொஞ்சோ புரிஞ்சுப்பாங்க இப்போ உள்ள ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே ஓரளவு புரிச்சு ஆம்மா
இவுங்கனா மணி எட்டாவது நா சாப்புடனா அவ இன்னு வர்லயே வந்தது ஊத்திப்போ எதுக்கு மாத்தி மாத்தி செஞ்சிக்கிட்டு செய்ய போறது நானு கஷ்டப்படுறது நானு இதுல அவுங்களுக்கு என்ன அவ வரமோது செஞ்சுப்போ மணி எட்டு தான ஆவுது அப்டின்னா நா இப்ப எல்லா என்ன சொல்லிறது நா சாப்ட போற எனக்கு பசிக்குது அப்டின்ற சம் டைம் பாத்தீங்கன்னா மத்தியான டைம்லல்லா லேட்டாச்சுன்னா ரொம்ப கடுப்பாவு கொஞ்சோ கொஞ்சமா இப்பதா மாத்திக்கிட்டு வர எல்லாத்தையு
அது எனக்கு ப எனக் பசிக்குது அவ்ளோதா இப்போ அதுதா நானு சொல்லுவக்கா நானு பசங்களுக்கு நேரமே குடுக்கணுனு நெனப்பே அத மாரி இப்ப நானு அதே மாரி எனக் ப அந்த டைம்ல ஏன்னா எனக்கு ரொம்ப லேட்டா எடுக்கவு நம்மளுக்கு ஒடம்பு ஒத்துக்க மாட் தங்கிவெப்போ வந்து வந்து ம் அதுனால செரி பசங்கள்க் கொடுக்கம்மோ
பாஸ்டிங் இருப்பா அந்த டைம்ல பன்னெண்டு மணிக்கு போய் தல குளிப்ப அதோடயே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிரு நம்ம பசில இருப்போ அதுல தல‌ குளிச்சா எப்டி பசிக்கு
ஆமா ரொம்ப பசிக்கு அப்பதா ஏதாச்சு சாப்புட்னுன்னு அந்த மாரிருக்கு
ம் நம்மலா இருந்து கொஞ்சொ கொஞ்சொ எல்லா மாத்தியாச்சு இருக்கு இன்னொ ஒரு சில இதெல்லா இருக்குதா அவுங்க சொல்றபடிதா செய்யணு போணுனு இருப்பாங்க
அது ஆமா ஏங்க ஃபேமிலிலே ஒரு ஃபேமிலி அவுங்க இருக்காங்க இன்னுமே அந்த மாரிதா இருக்குது ஆனா இந்த அளவுக் கொடுமை என்னனா ஆனா அவுங்க என்ன சொல்றாங்ளோ அத படிதா செய்யணு அந்த மாரி உள்ள ரூல்ஸ் அவுங்கள்ட்ட கேக்காம எதுமே இதாக கூடாது அது இன்னுமே இருக்குது அவுங்க வந்து போறது கூட ஆ ஒரு லீவ் அஞ்சு நாள் போறது அஞ்சு நாள் தா அவுங்களுக் வருஷத்திலே ஒரு கூடி போனா அவுங்களுக் ஒரு பத்து நாள் தா லீவு வரு
ஆ ஆ
அம்மா விட்டு போறதுக்கு
ம்
ஆனா அவுங்க ன்னு அதுல அவுங்க ஓகே அட்ஜஸ் பண்ணி அதுலே மனசார சந்தோஷமா இருக்கினால ஒ கே அந்தது
ம் ம் ம் அந்தனால அந்த சீரியல் எனக் கு இன்னக்கு ஸ்டாட்டிங்ல பாத்த ப்ரமோ தா பார்த்த நா ஃபர்ஸ்ட்ல பாக்கவே ஆரம்பிக்ல ப்ரமோ பாக்க பாக்க சூப்பரா இருக்கே சூப்பரா இருக்கேனு பாக்க ஆரம்பிச்சுட்டே இப்போ ஆ மோ இன்ஸ்டாகிராம்லயு தா ப்போ வந்துட்டே இருக்கே அப்பப்ப இப்ப உள்ள பொண்ணுங்க இப்டிதா இருக்கணு அப்டிதா இருக்
ஆமா இருக்கணு ஆமா அப்ப அதுல ரெண்டு மூணு சீன் ஸ் எல்லா பாத்துட்ருந்தப்போ நல்லா இருக்குதே சொம்மா பொ ஆமா நல்லா போகுதேனு சொல்லிட்டு அப்டி பாக்க ஆரம்பிச் சது அப்டி கொஞ்சொ பாப்பே அப்றொ இந்த மாரி வெப் சீரீயஸ்லா கொஞ்சொ பாக்குவே அப்டி அதுலே நேரம் போயிரு நமக் காலைல எல்லா வேலையு முடுச்சுட்டோனா அதுக்கப்பு ஹாட்ஸ் ஸ்டார்ல கொஞ்சொ ரெண்டு மூனு பாத்திருக்கே அப்றொ யூடூப்ல வந்து பாகிஸ்தானி சீரிஸ் சொல்லிட்டு வருது அப்ப அது இப்ப க பேன் பண்ணிட் டாங்க முன்னாடி பாத்துட்ருந்தே ம் அது அப்போ நல்லா இருக்கு அதுவு பாக் றது சரி இப்ப ஃபுல்லா ஹாட் ஸ்டார் தா ம்
அப்ப சிறகடிக்க ஆசைதாப்ப ஓடிட்ருக்கு அதல எதோ மீனாவ காணொன் சொல்லிட்டு கடசில வந்துறா வீட்டுக்கு கல்யாணொ முடியல எதோ கடத்தி வச்சிருக்காங்கெ எங்யோ தனியா
ஆமா அது நா ஒரு சீன்ல பாத் இத அவங்க வந்து கூட்டிட்டு போறத ம்
ஆமா ஏதோ மாஸ்க்லா போட்டுகுட்டு நானு நா அந்த அன்னைக்குள்ள எபிசோட் பாக்கல நானு இது மாறி பிரமோளதா பார்த்தே ஏன்னா அந்த டைம் கல்யாணத்துக்கு போயிட்டே
ஆமா
அப்றோ அதோட பாக்கவே இல்ல ஹலோ
ஆ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ஆ
கேக்குதா சொல்லுங்க சிஸ்டர்
அப்றோ அய்யனார் துணை அது ஒரு ஓடி ட்ருக்கு அப்றோ அது சொன்னனா அழகு அழகே அழகு அப்றோ இன்னொன்னு என்னா பாண்டியன் ஸ்டோர்ஸு எப்பயாவ்து
ஆ அது நா இப்ப நிறுத்தி விட்டுட்டே அது பர்ஸ்ட் இடையில கொஞ்சோ நல்லா பாத்துட்ருந்தே இப்ப கொஞ்சோ இதா போகுது
அது நா கொஞ்சோ அப்டிதா போர் அடிச்சுச்சின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸு கட்டாயமா பாக்குறதில்ல எதோ ஒண்ணு இப்ப செய்யறோ ஒரு பன்னண்டு ஒரு மணிக்கு போர் அடுச்சுச்சுன்னா போட்டுட்ருக்கோ
சண்டே ப்ரோமோ பாப்ப எல்லா ப்ரோமோ பாத்துடுவ அந்த ப்ரோமோ பாத்தா
அப்டிதா அப்டிதா
அந்த வாரோ பாக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்றது இந்த வாரோ வந்து அழகே அழகு ப்ரோமோ பார்த்துட்டு இருப்பே கண்டிப்பா இந்த வாரோ பாத்திர்ணு சொல்லிட்டு அது நல்லா போகுதுங்களா ம்
இவங்க நைட்ல பாக்க சன் டிவி பாப்பாங்க நம்மள பாக்க ஒடாம என்ன பாட்டோ பாக்க உட மாட்டாங்கனு சொல்ட்டு நைட் சீரியல் எல்லாத்தையு பகல்ல பாத்
ஆ சன் டிவி சீரியல் வந்து அப்டி பாக்க முடியாதுல்ல எதுலயுமே
ஆமா அப்றோ நைட் அவங்க சன் டிவில பாப் பாங்க புடிச்சா பாப்பே இல்ல பாத்துட்டு வந்துருவே ஆமா ஆமா அவங்க பாக்க உட மாட்டாங்க சன் டிவி தா பாப்பாங்க சரி நா அவங்ளோட ஒக்காந்து புடிச்சா பாப்ப இல்லாட்டி நா அப்டியே வேற ஏதாவது வேல பாத்துக்கிட்டு கிடப்பே சன் டிவில கொஞ்ச எதிர் நீச்சல் மட்டு பாப்பே கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டா
இது வந்து இடையில ரொம்ப நல்லா போய் ட்டு அதுக்கப்றோ ஒரே எப்பபாத்தாலு பிரச்சனையாவே இருக் எனக்கு என்னம்மோ பிரச்சனையா இருந்தாலே என்னை
ஆமால்லா கடத்துறது போறது கடத்துறது போறது இப்படியே சீன் வச்சு ஓட்டிட்டு வரட்டு இருக்கானுங்க
இதே சீன் வேற ஒரு சீனு இல்ல அதுல எத வச்சே ஓட்டுறாங்க
ஆமா ஆமா ஆமா ம் செரிமா பாார்போ பேசலாம் இன்னொரு நாளு ஃப்ரீயா இருக்கும்போது பேசுங்க
ஓகே சார் பாய்
அம்மா சரி ஆ ஆ பாய்மா